அ
ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குது சொல்லுங்க நீங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடையில பேசலாம்
செரி ஓகே இது இல்லேன்னாலும் பேசலாம்
ஓகே அதான் இது இல்லா இல்லேன்னாதா
ஆன் செரி
ஓகே அப்புறோ நேத் து ஒரு தம்பி பேசிருந்தா அவன் பாட்டுக்கு லப லப லபன் பே பர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதாதா பேசுனா ஓகே இந்த தம்பி நம் தம்பி அண்ணனான் தெர்ல ஓகேவீங்களு நம்பள மாரி தானாட்ருக்கு அப்டின் நெனச் சோ அவன் என்ன டாபிக் பேசுறான் சொல்லுங்க அப்புன்னோனயே எனக்கு தெர்லயே நீங்களே சொல்லுங்க அ சுற்றுலா பத்தி பேசலாமா அப்பன்னா பேசலா சரி அப்டி எப்டின்னா அவிங்க பாட்டு பேச ஆரம்பிச்ட்டாங்க நான் பேந்த பேந்த அ ஓகே ஓகே ஓகே அப்டின் பாத்துட் இருக்கேன் அவிங்க பேசுறதுக்கு நம்பளால ஈடு குடுக்க முடியில
அ ஹ செரி செரி அப்டிதான் காலேஜ் பசங்க குட்டி பசங்கல்லா இருக்குற மாரியே இருக்குது பீ காம் படிச்ச ஆமா அவங்களய ஐடென்டிஃபை பண்ணவே முடியில இவுங்க எத்தனாவது தான் படிக்கிறாங்களா இவுங்க வந்து வெச்சூடா இருக்காங்க இவுங்க வ கல்யாணம் ஆயிருக்கும் அப்டின் சொல்லி தோணும் என்னன்னமோ தோண்து இவுங்க படிச்சிருப்பாங்ளா படிக்க மாட்டா படி லியா அப்டின் தோன்து
நேத்து அப்படிதான் ஒரு பொண்ணு செங்கல்பட்டுல இருந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு நல்லா நம்மள மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அவிங்களும் பேசனாங்க நம்மளையும் பேச விட்டாங்க
ஆக்சுவலி இந்த ஆப்ப பத்தி ஆஹ் கேக்குதா ஆக்சுவலி இந்த ஆப்பை பத்தி பேசக் கூடாதுன்னு நினைக்கிற இல்ல வேற டாபிக் பத்தி பேச மூணு இது பத்தி பேச கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க
ஆமா
சரி நம்ம வேற டாபிக்கே பேச வம் அப்புறமா வேணா இதுல பேசலாம்
ஓகே ஓகே ஓகே ஆனா நம்ம இதுல ஏன் இந்த மாதிரி பேச கூடாதுன்னு சொல்றோம் பாத்தி ங்க திக்கிறோம் பேர் என்னான்னு சொல்ல கூடாது அதுலயே சொல்லிட்டாங்க சாரி சார்
அய யோ அப்படிதான் என்னோட கோவிஸ்டாஃப் அ நானும் அப்படிதான் சேர்ந்துட்டோம்னா இப்ப இதேதான் ஏதாவது கிண்டல் பண்ணி இது பண்ணிட்டே இருப்போ டே இருப்போம் அவ்ளவு அவதான் அந்த நான் சொன்னேல்ல குரூப்ல சேர்த் விட்டிருக்காங்க ஒண்ணுவந்து பிரெண்டு் ஒண்ணு வந்து கோ சிஸ்டர் கோ சிஸர்னா அவங்களோட எங்க வீட்டுக்காரோட தம்பி வைஃப்
ஓகே ஓகே
என்னென்னா ஏதாவது சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்
பரவாயில்ல நல்லா ஒத்துமையா இருக்கீங்க பரவாயில்ல ஒரு சிலரெல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்க
ஆஹா ஏங்க நா நாங்க சேர்ந்து நாத்தனார தா ஓட்டுவோம் நா நாத்தனாரு மாமியாவ அவங்களதா வச்சு ஓட்டுவோ பயங்கரமா இருக்கு எங்களுது பஞ்சாயத்துனா பஞ்சாயத்தா இருக்கு அவங்க சொல்றதுதா கரெக்ட் அப்டிபாங்க
ஓ எல்லாத்து வீட்லயும் அப்படியேதா
ஹ ஹ
விஜய்ட்ட சொல்லி அவ எங்களுக்கு ஒரு சிறை சிறையில போட்டு வச்சர்லா
அப்படியெல்லா போட முடியாதுப்பா அடங்கா இது அடங்குறது இதா
அதேதா எல்லாத்து வீட்லயும் எல்லாத்து வீடலயும் அதேதானாட்டுருக்கே
ஆமா ஆமா
அய்யோ கடவுளே உங்க ஊர்ல மழையா
எங்க ஊர்ல மழை இல்லை வெயில் அடித்து கொண்டு இருக்கிறது துளி துளியா வருது அப்பப்போ கிளைமேட் திடீர்னு மாறிரு ஆ ரெண்டு மூண் துளி விழுகு அப்றோ பாத்த நைட் ஆனா நைட் ஆனா நல்லா குளிருது அது வேணா நல்லா தெது குளிருது
எங்களதுல லைட்டா தூருச்சு அதுக்கப்றோ அப்படியே மோடமாவே இருக்கு கிளவுடியா இருக்குது இது இன்னும் மழைக இன்னும் காணோம்
ம்ம்ஹு என்னா மூவி போனீங்க லாஸ்ட்டா
லாஸ்ட்டா மூவி எல்லா போகல நாங்க ஜனநாயகன் நா போன்லயே பாத்துட்
ஆ ஹா அப்பாடி படமே பாக்கறது இல்லயா
பாப்பேன் பாப்பா இருக்கிறதுனால போன் தா அதிகோ யூஸ் பண்ணிட்டு இருக்கே
உம் ஹும் செரி செரி செரி
போன்லதா எதாவது வீடியோப பாப்பா டிவி பாக்குறே நா அவ டிவி யாருக்கு விடமாட்டா அது ஏன் டிவி அப்டிம்பா நா நெட்டு நா போடுற அது ஏநெட்டு அப்டிம்பே
எத்தனாவது படிக்கிறா
நாலு வய்சு ஆவுது ஓ பரவால்ல பரவால்ல சேக்கலா அ இந்த வருஷோ சேத்தலாம்னு சொன்னாங்க நான் தா அந்த அடுத்த வருஷோ சேர்த்திக்கலா அந்தப்புள்ள ஒரு வருஷத் இன்னு கொஞ்சோ னு அதுக்கப்றோ ஸ்கூலு காலேஜ்ன் போய்ரு அப்பிடிதா சொன்னாங்க நா இருந்துகிட்டு அவ அதுக்கப்புறோ ஸ்கூ ஸ்கூலு காலேஜுன் போயிருவா வீட்ல இருக்க மாட்டா இந்த ஒரு வருஷோ இருக்கட்டு ஆயுத பூஜை போட் போட்டாலு இன்னு அதுக்கப்புறோ ஒரு ஆறு ஏழு மாச தானே வீட்லயே இருக்கட்டு அடுத்த வருஷம் சேத்திக்கலா அப்டின்னு சொல்லி வெச்சிருக்கே ஆனா இவ எனக்கே இது பண்ணிட்டு இருக்கா
எல்லாரு ஸ்கூல்ல எப்ப சேக்கலா அப்டின்டு இருக்குவாங்க நீ என்னடானா வேண் டாங்கற உங் கூட அட்டாச்மெண்ட இருந்துட்டா போல அத அதனால நீயு வேண்டாங்கற
ஆமா அவ சொல்லுவ அ அம்மு நீ ஸ்கூலுக்கு போகாத சாமி அம்மா கூடேயே இருந்துகோ அப்டின்னா அஹா நா ஸ்கூலுக்கு பஸ்சுலதாம போவே ஸ்கூலுக்கு பைய எடுத்துட்டு போவே டிஃபன் பாக்ஸ் இருக்கு தண்ணி இருக்கு நா ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிட்டு டிபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்புட்டு தண்ணி குடிச்சட்டு அதுக்கப்புறோ ஸ்நாக்ஸ் சாப்பிட் ட்டு படிக்கலா எதுவு சொல்ல மாட்டே பேக்ல வெச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நானு மறுபுடியு பஸ்லயே வந் வந்துருவமா நீ அழுகாம இருமா நா சீக்கிரோ வந்துருவே அப்டிம்பா
செரி செரி செரி
அய்யோ கடவுளே பொண்ணு சரியான சேட்ட பண்ணு
டான்ஸ் ஆடுவாளா
அதெல்லா ஒரே ஸ்டெப்புதா திருப்பி அ அவ விஜய் ஃபேனு விஜய் பாட்டு போட்டா போது அந்த ரஞ்சிதமே சாங்கு அதுக்கப்புற இந்த மட்ட இது இதுன்னா அப்டியே மேடம் குசியாயிருவாங்க இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ மறந்துட்டாங்க
செரி செரி செரி செரி
அந்த இதுக்கு யாருக்கு அப்டின்னா அவிங்க பேர சொல்லுவா
அ அ அ அவுங்க அததா நானு சொன்னேன்ல என்னோட கோசிஸ்டரு அவ்ளோ அவ அவ பையனு அப்டிதா இப்பதா எல் கே ஜி அவனு வந்துட்டு இப்ப அந்த எலெக்க்ஷன் நடந்திட்டு இருக்கும்போது யாருகிட்ட ஓட் போட போவ அப்டின்னா விஜய்க்கி விஜய்
இவ விஜய் மாமா அப்டிம்பா யாரு ஜெயிப்பாங்கன்னா விஜய் மாமா அப்ப ஸ்டாலின் அங்கிள் அதெல்லா தா அப்டிம்பா அவிங்களா இல்ல
ஐயோ வேணா டாபிக் சேஞ்ச் டாபிக் ம்
கோயம்பத்தூர்ல கூலிங்கா இருக்குற சைட்லலா ரோஸ்மேரி நல்லா வளரும் செல்
யார் சொன்னது அப்டியெல்லா இல்லியே நானே ரோ பிளான்டா எனக்கு இங்க செட் ஆக மாட்டிது ஏமா அவுங்க என்ன பண்ணாங்க இந்த வீடு கட்டும் போது த்ரீ இயர்ஸ் ஆச்சு பின்ன னாடி மட்டு கார்டனிங்க்கு கொஞ்சோ எடம் குடுத்தமா என்னாச்சு அந்த இது மண்ணெல்லா நோண்டுவாங்கல்ல கீழ கார போட்ரக்கு அதாவ்து காம்மோண்டு் போட்றக்கு அது என்ன பண்ணாங்க அந்த மண்ண தூக்கி அந்த கார்டனிங்குள்ள போட்டு விட்டாங்க கல்லு மண்ணு இந்த சிமிண்டோட சேத்தி போட்டுவு டாங்க இப்ப நா எந்த செடி வெச்சாலு வளரு ஓரளவுக்கு வளரு அவ ஒரு ஸ்டேஜோட நின்று அவ அ ஒவ்வொரு ஸ்டேஜோட நின்று அப்டியே எனக்கு கடுப்பாயிட்டு எந்த எது வெச்சாலு
பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அது ஒடச்
அ அப்பிடிதா பண்ணிட்டு இருக்கிறே லாஸ்ட்டா இப்ப பப்பாளி விட்டுட்டே எல்லா கொய்யாக்கா அ சீத்தாப்பழம் மாமரம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ்லதா நிக்குது நெல்லிக்காவு வளர்ந்து நிக்குது ஆனா நெல்லிக்கா வர மாட்டிங்கிது எல்லா பக்கத்து வீட்டுல வருது ஆனா எங்க வீட்டுல வரமாட் ங்குது எல்லாமே ப அதுதா அடி இல்ல வ அவ பண்ண அந்த பெரிய வேலை இப்ப நா நோண்டி எடுத்த எவ்ளோ தூர நோண்டி எடுக்குது மே மினி யிமா எதாவ்து போ எதாவ்து செடி வக்கிம்போதுனா கையில கிடைக்குறதெல்லா கல்லெல்லா அப்பப்ப நா மட்டும் எடுத்து எடுத்து டு போட்டே இரு
அதா பக்கத்துல யாராவ்து இந்த இதுக்கு வேலைக் வரும் வருவாங்களா
ஆமா அது பண்ணன்னு முன்னாடி கொஞ்ச செடி வளந்து கிடக்குது கேடிகெட் அதெல்லா கிளீன் பண்றக்காக வர சொல்லிட்டு இருக்கோ ஆள் கிடைக்கும் நம்புனாச்சோ கொஞ்ச சவுண்ட் கம்மி பண்டா கிளீன் பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கோ இப்ப இப்ப இந்த ஏரியா இப்பதா டெவலப் ஆயிட்டு இருக்குது
ஓ பரவால எனக்கு அப்டியே எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு ஒரு அர ஏக் ஏக்கர் இல்ல ஒரு ஏக்கர் வாங்கி ஃபுல்லா மரம் செடின்னு வச்சு இடையில வீடு கட்டி இருக்கணு அப்டின்னு
ஆ ஆனா பாம்புங்களா நிறைய வரும் அது நம்ம வந்து இது பொள்ளாச்சி அந்த சைடு போயிருனு அப்டி அப்டி இருக்குறது வந்தா அப்டி போயிரும் ஏ இல்ல அந்த மாரி இருந்தாவே அந்த மாரி இருந்தாவே பாம்பு வரும் அப்டிம்பாங்க இல்ல ஏ எங்க ஏரியாவுலயும் பாம்பு வரும் நாங்க போயிட்டு வரும் போதெல்லாம் நைட்ல விடவே மாட்டாங்க மேக்சிமம் எப்பவாவது போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா பாம்பு பாத்துருவேன் நானு
அன்னைக்கு இங்க வாசப்படியிட்டே வந்துருச்சு இங்க பக்கத்துல கொஞ்சோ லேண்ட் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டாம இருக் தா அதனால மழ காலத்திலயோ என்னமோ படிக்கட்டுலயே வந்து படுத்துருச்சு கட்டுவிரிய அ கண்ணாடிப் விரிய
ஓ ஒ எங்களதுல குட்டியா ஒண்ணு வந்து படுத்திருந்தது அது அதுவே எனக்கு பாக்குறது ஐயைய்யோ அப்டிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப பாரத்து எங்க வீட்டுல வேற இல்ல பக்கத்து வீட்டுல வதா கூப்பிட்டு அடிச்சாங்க பக்கத்து வீட்டுக்கு போன வாரம் வந்தருக்கு ஆ அது என்ன முருங்கா செடியோட சேர்ந்து மாடியில முருங்கா செடி இருக்குது கரெக்டா அவங்க மாடிக்கு போனா முருங்கா எட்டும் அந்த மாதிரியே இந்த பாம்பு தொங்கிட்டு இருந்திருக்குது ரொம்ப நேரமா அது கீழ ஒக்காந் கீழ ஒக்காந்துட்டு ரொம்ப நேரம் பாத் துட்டு இருந்தாங்க ஆ முருங்கா தொங்குதே நறையா ஆ போய் பொறிக்கோணோ அப்டின்னு சொல்லிட்டு நெனைச்சிட்டு ஒக்காந்துட்டு இருந்தாங்களா இதுன்னா ரொம்ப நேரமா இந்த முருங் க்கா மட்டா ஆடுது ரொம்ப வாலாட்டுது அப்டின்னு சொல்ட்டு பாத்துட்டு இருந்தேன் என்ன முருங்கா வாலாட்டுமா அப்டின் ல்லி யோயிச்சு ஆ யோஸ் சிட்டு இருந்தாங்களாமா அப்றோதான் நல்லா பாத்தாங்களா பாம்பாமா ஒடியாந்துட்டாங்களாம அப்பறம் கரெக் நாங்க வேர வெளிய போயிட்டோமா அப்பறம் கால் பண்ணியிருந்தாங்க அண்ணாவ கொஞ்ச வர சொல்லுங்கன்னு நாங்க வெளியே வந்துட்டுமே அப்டின்னு பாம்பு வந்துருச்சிங்க அப்டின் அப்பிடிங்கறாங்க அப்பறம் மறுபடியும் யார அதுவே போயிடுச்சு அப்டின்னாங்க அவுங்க பக்கத்து வீட்ல சும்மாவே இ எதுக்கெடுத்தாலும் பயந்துக்குவாங்க இப்போ வாஸ்படியில ஆ கேட் இருக்குல்ல கேட்டுக்கு வெளியே ஒக்காந்து பேசுவோம் சாயந்தரம் பொண்ணு பொம்பளைங்கெல்லாம் ஒக்காந்துட்டு அவுங்கவுங்க வீட்ல வேலைய முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒக்காந்து பேசிட்டிருப்போம் அந்த எடத்துல சும்மா ஏய் ஹே அது பூச்சி வருது மாரி இருக்கு அப்டின்னு சொன்ன போதும் எந்திருச்சி ஒரே ஓட்டமா ஓடிரு போயிருவாங்களாக்கு செம்ம பயம் அவுங்களுக்கு அப்பறம் எங்க வீட் ல போன வருஷோத்து முந்தின வருஷோ பொங்கல்ல திருட்டு நடந்துச்சி எங்க வீட் கேமு பக்கத்து வீடுந்தா
இங்கேயு அப்டிதாங்க வேல நடந்துட்டுருக்குது
வீடு ஒடச்சி வ அ இது இது வ வாசபடி மட்டு‌ ஒடச்சி அப்புறோ‌ நாங்க பீரோவால்லா பூட்டவே இல்ல அப்புறோ டோர்ஸும் பூட்டவே இல்ல உள்டோர் எல்லா பூட்டவே இல்ல பீரோவும் பூட்டவே இல்ல நா எங்க வீட்டுல உண்டில்ல ஒரு பைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் இருந்துச்சி தம்பியோட குட்டி மோதிர ஒண்ணு மட்டு இருந்துச்சி அப்புறோ அவ்வளோதா இருந்துச்சி பக்கத்து வீட்டுலதா ஒரு எவ்ளோ பவுனு இருவது பவுனு என்னமோ
இங்கியு அதே மாரிதா இங்க பக்கத்துல ஒருத்தைங்க வீட்டுல ஐம்பதாயிரமு இருவது பவுனு எடுத்துக்கிட்டாங்க அ உன்னொரு உன்னொரு வீட்டுல வந்து அம்பது பவுனு ஒர் ரு டூலாக்ஸு அவய்ங்க வந்து பணத்த வந்து கிரைண்ருக்குள்ள வச்சிருந்தாங்களா நார்மலா அந்த
அ அ இல்ல இவுங்க வீட் இவுங்க ஆக்சுவலி நாங்க ஊருக் கே போமாட்டோ நாங் அ நாங்கப் போவோ அவுங்க பக்கத்து வீட்லல்லா எப்பவுமே போமாட்டாங்க அப்பதா அன்னிக்தா அதிசயமா போனாங்க அவங்க வீட்டுல ஒரே சண்ட அப்றோ அதுக்கப்புறோ இப்ப வெரிக்கு ஹஸ்பணட் அன்டு வைப் பேசுறதே இல்ல ரெண்டு பொண்ணு பு ரெண்டு பொண்ணு ஆமா திரு ண பண்ண வேலைக்கு அ அந்த என்ன சொல்லியிருக்காங்க அவுங்க
ஆ சொல்லுங்க
அவுங்க என்ன சொல்லியிருக்காங்க அ ஊருக்கெளம்புறோ நகையெல்லா இங்க வேணா எடுத்து போட்டு வா இல்ல எடுத்து கார்ல தான போறோ எடுத்துட்டு வா அப்டின்னாங் ளா அவுங்க வீட்டுக்கரு இல்ல எதுக்கு நகைய நீ அத் து அவரு கார் அப்பதா ஓட்டி ம் பழகிருக்காரு போல அ செர் கெஜா நம்ம கார்ல போயிட்டுருக்கோ உங்களுக்கே கார் ஓட்ட தெரியாது இப்பதா ஓட்டிப் பழகிருக்கீங்க ஃபஷ்ட் டைம் போற அ எது என்ன பண்றது என்ன பண்றது அப்டின் சொல்லிட் டு அவரு அவ்ளோ சொன்னாரமா கெளம்பும் போது கூட கார் எடுக்கும் போது கூட சொன்னா கேலு போய் எடுத்துட்டு வா எடுத்துட் போணும் ஒரு பத்து டைம் சொன் னாராமா இல்ல வேணா வேணா வேணான்ட்டாரு அப்புறந்தா நாங்க பொங்கலுக் போய்ட்டு அடுத்த நாள் நாங்க ஃபஷ்டு நாங்க தா வந்தது ஆக்சுவலி இங்க அ நாங்க டோர் ஓப் பனா இருந்துச்சா கேட் எல்லா பூட்டி இருந்தது இந்த